தோழி நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்காங்க தோழி அப்பறோ நல்லா இருக்காங்க தோழி
நல்லது நல்லது
நீங்க தோழி எப்டி இருக்கீங்க வீட்லலா எப்டி இருக்காங்க
எல்லாரும் நல்லா இருக்காங்க தோழி
சரிங்க தோழி என்ன சமைச்சிங்க இன்னைக்கு என்ன சமையல்
இன்னைக்கு வந்து பசங்களுக்கு பீட்ரூட் சாதம் வாழைக்காய் பொறியல் அ அப்றம் மத்தவங்களுக்கு வீட்ல இருக்கவங்களுக்குல்லா சுரைக்காய் கூட்டு அதே வாழக்கா பொரியல் தயிர் உங்க வீட்ல என்ன சமையல் இன்னைக்கு
அ எங்க வீட்ல வந்து பாத்தீங்கன்னா அத்த தா சமச்சாங்க எங்க வீட்ல காளான் பிரியாணி அதுக்கப்புறோம் வந்து மதியத்துக்கு வந்து பாத்தீங்க ஏன்னா இந்த பலாப்பழம் வந்து நேத்து நாங்க உரிச்சோ அதாவது நாங்க ப போன வாரம் பயணம் செல்லும் போதான் அந்த பலாப்பழம் வந்து வாங்கிட்டு வந்தோம் வித்திருந்தாங்கன்னு சொல்லிட்டு பெருசா அந்த முழு கொளால பலா பழத்தை உரிச்சிட்டு இருக்கும்போது அதோட விதையெல்லாம் எடுத்து போட்டு குழம்பு வைப்போ இல்லைங்ளா
பலாவிதை பொறியல் எப்டி செய்வீங்க நீங்க
இல்ல அது குழம்பு மாரிதா செஞ்சிருக்காங்க அரச்சு ஊத்தி அரச்சு ஊத்தி தேங்கா எல்லாம் போட்டு அரச்சு ஊத்தி குழம்பு உம் ஆமா ஒரு கொழம்பாவும் செய்லாம் பொரியலாவும் செய்லாம்
ஓ சரிங்க சரிங்க
அது மாதிரி வந்துட்டு செஞ்சுருக்காங்க நா இன்னும் சாப்ட்ல காலையிலத்துட்டு அந்த காளான் பிரியாணி மட்டும் சாப்டுன் மதியம் நேரோதான் சாப்டணும் தோழி
சரிங்க சரிங்க நாங்க பலாவிதைய வந்து பொரியல் மாதிரி செய்வோம் அந்த தோ காய வச்சுட்டு அந்த தோல எல்லாம் வே தோலெல்லாம் எடுத்துட்டு குக்கர்ல வேக வச்சுடுவோம் அத கட் பண்ணி டு வெங்காயோம் தக்காளி இந்த மசாலா தூள்லாம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமா போட்டு இந்த கட் பண்ணி வச்சிருக்கோல வேக வச்சு பலாவிதைகள் எல்லா போட்டு அது பொரியல் மாரி வச் ச்சுருவோ நல்லா இருக்கும் தயிர் சாதம் சாம்பார் சாதம் எல்லாருக்கும் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும்
ஓ சரி சரிங்க தோழி இது போக நீங்க வேற என்ன டிஃப்ரெண்டா ஏதாவது செய்வீங்க தோழி அந்த மாரி சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பயனுள்ளதா இருக்கும்
வேற எதுல செய்யது வா வாழைப்பூ வடை எல்லாருமே செய்றதுதா
உம்
அப்புறம் இதுல வந்து சுண்டல் பசங்க சாப்ட மாட்டாங்க இல்லையா கருப்பு சுண்டல் அதுல வந்து கட்லெட் மாரி செஞ்சு குடுத்துருவேன்
அப்டிங்களா உம் ம்
ஊற வச்சு வேக வச்சு மிக்சியில தண்ணி ஊத்தாம கெட்டிய அரச்சுக்கணும் அது கூட வெங்காயம் பச்ச மெளகா கொத்தமல்லித்தழ அப்றம் எந்தெந்த காரத்துக்கு ஏத்த மசாலா போட்டு அத நம்ம ஷேலோ ஃப்ரை மாரி தோச கல்ள எண்ணெ ஊத்தி ரவுண்ட் ரவுண்டா தட்டி அது மாதிரி போட்டு குடுப்பேன் அது கொஞ்சோ பசங்களுக்கு கட்லெட் மாதிரி நம்ம நம்மளே சாஸ் ஏதாவது ரெடி பண்ணி வச்சு குடுக்கலா
சரி சரிங்க தோழி ஆ பரவாயில்லைங்க இது போக வேற என்ன சொல்லு நா வந்து பாத்தீங்கன்னா
உம் உம்
நா வந்து பாத்தீங்கன்னா தோழி பெருசா எல்லா சமைக்க மாட்டே இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச ஏதோ தெரிஞ்ச விஷயத்த வந்துட்டு சின்ன சின்னதா சமச்சி வப்பே அதுல வந்து பாத்தீங் ன்னா ஒன்னு வந்துட்டு இந்த இது அ பிரியாணி மாதி எம்டி பிரியாணி மாரி இருக்கு அது வந்து எப்டி அப்டின்னு வந் து பாத்தீங்கன்னா மொதல்ல வந்துட்டு நம்ம தேங்கா எண்ணய தா இதுல வந்து ஊத்தி சமைக்கணு தேங்கா எண்ணெ அதுக்கப்புற பாத்தீங்கன்னா நம்ம மூலப்பொருட்கள் வந்து அந்த பே இலைனு சொல்லுவாங்கல்ல பே லீஃப் அது மட்டு போட்டுக்கணு ஆ எலை வந்து போடு அத மட்டு போட்டுட்டு அதுக்கப்புற வந்துட்டு வெயில வந்து முக்கியமான வெங்காயம் வந்து பாத்தீங்கன்னா நீள நீளமா வந்து நம்ம அறுந்துக்கணு எத்தன வெங்காயம் நீங்க எடுக் குறீங்களோ பெரிய வெங்காய வந்து போட்டு அது வந்து நல்ல ப்ரவ்ன் ஆகனு கருகக்கூடாது கருகுறதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ் நல்லா ப்ரவுன் ஆகணு அப்போதா வந்து அது அ நல்லா கரஞ்சிரு அப்ப சாப்பாடு நீங்க எடுக்கும்போது கரஞ்சிரு அந்த மாரி இருக்கும்போது கொழந்தைங்க வந்து ஒதுக்கி வக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல சரிங்களா அ அந்த மாதிரி நல்லா போட்டு நம்ம இது பண்ணிணு அது கூட பச்சமொளகா வந்து போட்றுனு போட்டுட்டு அதுக்கப்புற தக் காளியும் அதே மாரி நீங்க இது பண்ணிக்கலா முந்திரி வந்து நடுவுல போட்டுக்கலா சரிங்களா அ இப்ப வந்து பாத்தீங்கன்ன நீங்க எண்ணெ ஊத்திருக்கீங்க அதுக்கப்புற பே ஃலீப் போட்டுருக்கீங்க அதுக்கப்புற வந்து வெங்காயம் போட்டு பச் ச மொளகா போட்றுனு போட்டுட்டு வந்து நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புற இஞ்சி பூண்டு வந்து நீங்க போட்றுனு போட்டதுக்கு அப்புற இந்த ஏலக்காய் அ குருமெளகு சாரி ஏல க்கா கிராம்பு பட்ட இந்த மூணையு வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி மூணையு வந்துட்டு நீங்க போட்டு அரச்சிரணு மிக்சில போட்டு பொடியா அரைச்சிக்கணு ச இது தண்ணி ஊத்தி அரைக்ககூடாது பொடிய அரச்சிக்கணு பொடியா அரச்சிட்டு அது ஒரு பக்க எடுத்து வச்சுக்கோங்க அப்புற நீங்க இதுல வந்துட்டு இது போட்டு ங்கள அதுக்கப்புற தயிர் ஊத்திக்கணு தயிர் ஊத்திட்டு வெறும் மொளகா தூளு மல்லித்தூளு இப்ப அரச்சி வச்சிருக்க பொடி இந்த மூணு பொடி தா நம்ம யூஸ் பண்ண போறோ உள்ள போட்டுட்டு எல்லாத்தையு ஒரு கிண்டு கிண்டிட்டு கடைசியில நீங்க தக்காளி போட்டுக்கோங்க அதுக்கப்புற கருவாப்புள்ள அ புதினா புதினா போட்டு நல்லா கிண்டி விட் றனு அவ்ளோதா தோழி இதுல வந்து அதுக்கப்புற அரிசி அரிசி வந்து இந்த குருண அரிசின்னு சொல்லுவாங்க சின்ன சின்னதா இருக்கு அது ஆ ஆமா ஆமா அந்த மாரி சின்ன சின்ன அரிசி வந்து நீ போட்டுக்கிட்டேன்னு நல்லா சுவையா இருக்கு போட்டுட்டு நல்லா கிண்டி ட்டு நீங்க க்ளோஸ் பண்ணி வச்சிர்னு எடுத்ததுக்கப்புற வந்து பாத்திங்கன்ன மேல கொஞ்ச நெய் ஊத்தி நல்லா கிண்டி உட்டுட்டு அ டம் வச்சிருங்க ஒரு அஞ்சு நிமிஷ பத்து நிமிஷம டம் வச்சுட்டீங்கன்னா தொறக்கும் போது நெய்யோட அந்த ஸ்மெல் வந்து சூப்பரா இருக்கு தோழி நம்ம ஏ தேங்கா எண்ணய ஊத்தி சமச்சிருக்கோ அப்டின்னா அந்த ஃபிளேவருக்காக நீங்க மேலயு எல்லா இது பண்ணதுக்கப் றோ கடசில நீங்க கொஞ்ச கொத்தமல்லி வந்து நறுக்கி நறுக்கி போட்டுவுட்டுக்கலா நல்லா இருக்கு அருமையா இருக்கு அது அது கூட தொட்டுக்குறதுக்கு நீங்க என்ன வேணாலு யூ லா முட்ட கிரேவியோ இல் இல்ல தயிர் பச்சடியோ எது வேணாலு நீங்க வச்சுக்கலா தோழி நல்லாருக்கு அருமையா இருக்கு அ இந்த உணவு வந்துட்டு எ கணவருக்கு புடிச்ச ஒரு உணவுனே சொல்லலா திருமணத்துக்கு முன்பு அவரு நிச்சயமானதுக்கப்புற எங்க வீட்டுக்கு வரும்போது நா செஞ்சு குடுத் தே அதுக்கப்புற திருமணத்துக்கு அப்புறமே வந்து ஒரு ஒரு வாட்டி தா சாப் டுருக்காரு கிட்டத்தட்ட இந்த நாலு மாசத்துல ஒரே ஒரு வாட்டி தா சாப்ட்ருக்காரு அந்த மாரி அ எங்க வீட்டுக்கு போனா எங்க அம்மா சமச்சிருவாங்க இங்க வந்தா எங்க அத்த சமச்சிருவாங்க சோ அந்த மாரி பெரும்பாலு இப்டி இருக்கும் போது எ நா என்னோட வேலைகள்ல மட்டும்தா நா ஃபோக்கஸ் பண்ணுவே அ இந்த மாரி இதெல்லா இவுங்களே பண்ணிக்கிறதுனால நா அப்டியே விட்ருவே
சரிங்க சரி நீங்க ஏதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றீங்களா
ஆமா தோழி இப்ப வந்து பாத்தீங்கன்னா நா இந்த மாரி ஏன்னா நமக்கு வந்துட்டு கொஞ்ச சம்பாரிக்குணு அப்டிங்கறத காரணத்தினால இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமு அந்த மாரி பாத்து பண்ணிட்டுருக்காங்க இந்த ஏ ஐ ட்ரைனிங்கு அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப குடுக்குறதுக்கு வந்து நெறைய ஒரு
என்ன படிச்சிருக்கீங்க
நா வந்து பாத்தீங்கன்னா எம் பி ஏ முடிச்சிருக்கே தோழி
பரவால்ல நீங்க அது சம்பந்தமா ஏதாவது பண்ணலாம்ல
இல்லைங்க தோழி இப்ப நம்ம படிச்சிருக்க சம்பந்தமா வந்து நம்ம வெளிய போய் வேல பாக்குற வொர் இதுதா இருக்கு இப்ப சூழ்நெல ஆ ஏன்ன நம்ம அந்தளவுக்கு எஜுகேஷன் படிச்சிருக்கோ வீட்ல இருந்து வேல பாக்குறது அப்டின்னா அதுக்கு ஏத்த மாரி குட்டி குட்டி வேல தா குடுப்பாங்க ஒரு பத்தாயிர சம்பளோ பதனஞ்சாயிரோ சம்பளோ அப்டிங்கற மாரி குடுத்து ஒரு நாள் ஃபுல்லா வந்து வேலை வந்து நம்மகிட்டருந்து வாங்குவாங்க அது வ நம்ம வந்து பா போது நமக்கு கொஞ்ச ஒரு கம்பஃப்ர்டபுளா இருக்க மாரி தா நம்ம பாக்க முடியு ஏன்னா புதுச திருமணமாயிருக்கும் போது நமக் குடும்பத்தையு பாக்கணு நமக்கு எல்லா செட்டாகணு அந்த மாரி பல விஷயங்கள் இரு நம்ம கணவருக்கு நேரோ ஒதுக்கணு இல்லன்னா அதுல வந்து சில சங்கட்டங்கள் வரு நா ஆ நா வந்து பாத்தே நா இதுக்கு முன்னாடி ஒர்க் ஒர்க் பண்ணிட்டு தா இருந்தே ஒரு பண்டாயிருவ சம்பளத்துக்கு முழு நேரம் ஒர்க் பண்ணிட்டு தா இருந்தே பாத்தே கொஞ்ச மனச சாங்கடங்கள் எல்லா வந்துட்டு இருந்தது அப்ரோ சரி இது செட் ஆகாது அப்டின்னு சொல்லி நம்பளோட இ ஃப்ரீயா இருக்கற டைம்ல ஒர்க் பண்ணு கொஞ்சம நமக்கு கம்ஃபர்டபிளாண அமௌண்ட்டு வரணு அப்டிங்கற காரணத்தினால கண்டிப்பா கண்டிப்பா தோழி அதுலயும் பெண்கள்னு வந்துட்டா அப்டித்தானே ஏன்னா நாளைக்கு நமக்கு ஏதாவது இப்போ வந்து நம்ம பிரெக்னட் ஆகறோ அப்டிங்கிற பட்சத்திலு நம் பாட்டுக்கு சுத் வெளிய சுத்திட்ருந்தோம்ன்னா அது செட் ஆகாது இல்லீங்ளா
ஆமா உண்மதா உண்மதா நானு ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கே கிட்டத்தட்ட கொரோனா டைம்லருந்து பண்ணிட்டுருக்கே
ம் என்ன விதமா பண்றீங்க தோழி எந்த மாரி பிசினஸ் ரிலேடட்டா
ரீசேலிங் பண்ணிட்டுருக்க ரீசெல்லிங்
ஓகே ஓகே அத்ல நல்ல வருமானம் வருதுங்களா தோழி
அ வருதுன்னா நம்ம ஹேண்ட்ஸ்டாக் எடுத்து பண்ணோ அப்டின்னா நமக்கு ப்ராஃபிட் கொஞ்சொ எக்ஸ்ட்ரா வரு நம்ம வந்து டேரக்ட் ட்டா அப்டி நம்ப அவுங்கள்ட கஷ்டம்ர்டா சிங்கிள் சிங்கிள் பீஸா பண்ற போது நமக்கு கு அந்த அளவுக்கு வராது ஏதோ நம்ம ஒரு ஒரு ஃபைவ் ஆர்டரு வருதா நமக்கு ஒரு நம்ம செலவுக்கு ஒரு அமௌண்ட் வர மாரி அப்டின்னு இருக்கு
ஓ சேரி சேரிங் தோழி இதுல பெரும்பால் இதுல பெரும்பாலு இப்ப எந்த மாதிரி இத வந்து நீங்க இது பண்றீங்க தோழி வெப்சைட்ல போடுறிங்களா
இல்ல இல்ல அந்த மாரி இல வாட்ஸ்அப் குரூப்ல போட்டுட்டு இருக்கே
ஓ சேரி செரிங்க தோழி அது மூலியமா வருது உங்களுக்கு
இந்த ஹிஜா ஹிஜாப்ன்னு சொல்லுவாங்கல்ல அது சேரீஸ்சு ஜுவல்லரி அ அப்ரோ கிட்ஸ் ட்ரெஸ்சு லேடிஸ்க்கு மெயின்னா நைட்டி நைட்டி வந்து ஹேண்ட்ஸ் ஸ்டாக்கு எடுத்து பண்றே இந்த ஷால் நைட்டி வருதுல்ல அந்த மாரி
ஓ சேரி சேரிங்க தோழி பரவாயில்லைங்க அந்த மாரி இருக்கும் போது உங்களுக்கு ஏதோ வருமானோ வருது இல்லைங்களா கை செலவுக்கு
நம்ம நம்ம கைக்கு எங்கையு வெளியே போக முடியாது மெயினா நீங்க சொன்ன சொல்ல ரிசான்னா பேமிலி பாக்னு வீட்ல இருகுனு டைம் செட்டா ஆகணு செட் பசங்களுக்கு மெயினா டியூஷன் சொல்லி கொடுக்கணு நம்மளேதா சொல்லி் கொடுத்துட்ருக்கோ அதனால சேரி பசங்க கொஞ்சோ அவ்ங்க பாக்குற வரைக்கு நம்ப இருக்கணு அப்டின்னு சொல்லிட்டு
ஆஆஆ
ஒங்க வேற என்னன்ன உங்க ஊர் சைட்ல வந்து ஸ்பெஷலான உணவு வகைகள் ல் லா இருக்கு
எங்க ஊர் சைடு எல்லா வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டே போலாம் தோழி இப்ப வந்து கொஞ்சம் மலை ப்ரதே வந்து நம்ம ஏறிடோ அப்டின்னா டீ தூளு டீ அந்த மாதிரி வறுக்கி இதே எங்க ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா அரிசி பருப்பு சாப்பாடு வந்து ரொம்ப பேமஸ் ஒவ்வொரு வீட்லையு வந்து இருக்கு அ இங்க தெரியாத ஆளுங்களே இல்ல அந்தளவுக்கு அரிசி பருப்பு சாப்பாடு
சியு பருப்பு சாப்பாடு னாலே ஒரு ஃபங்க்ஷ்ன்னா அது பிரியாணிக்கு அடுத்து அது செய்வாங்கல
ஆமா ஆமாங்க தோழி ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலு ஹோட்டல்கலெல்லா கெடைக்காது இந்த உணவு ஆ நமக்கு வந்து வீட்ல தா வந்து செய்வோ வீட்லதா கெடைக்கு ஆ எ கணவருக்கு வந்து ரொம்ப புடிச்சமான ஒரு உணவு ன்னு சொல்லா அது நீ ங்க முன்னூத் அறுவத்தஞ்சு நாளு பண்ணி கொடுத்தாலு கூட சாப்ட்டே இருந்துக்குவாரு அந்த மாதிரி அ அதுக்கு அப்புறோ வந்து பாத் ஏன்னா வேற தண்ணி தண்ணி வந்து நல்லா இனிப்பான ஒரு தண்ணியா இருக்கு அது உலகத்திலேயே ச்சி எது இனிப்பான தண்ணியோ அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க அதுக்கப்புரோ கிளைமேட்டு கிளைமேட்டுக்கு வந்து எங்க ஊரு அடிச்சிகிறக்கு சான்ஸே இல்ல எந்த ஊருமே அந்த மாதிரி க்ளைமேட் வந்து ஒரு குளிர்ச்சியாவே இருக்கு அ இப்போ ஒரு டீ குடிக்கிறப் போ கூட நாங்க எல்லா மல ஏறிருவோ அந்த மாதிரி அதனால கொஞ்சோ ஒரு ஸ்பெஷல்லான ஒரு ஊருனே வச்சுக்கோங்களே அதனால எங்க இதுல கொஞ்சோ நல்லா இருக்கு அதனாலயே நாங்க இந்த உங்க ஊரு ஆளுங்க வந்துட்டு வேற ஏதாவ்து ஒரு வெப்பமான ஊர்ல போயி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களே அவ்ங்களால இருக்க முடியாது ஓடி வந்துருவாங்க நா இது வரைக்கு பேசின எல்லாருமே அப்டிதா சொல்லுவாங்க
ஆமா ஐயோ இங்கல்லா வெயில் இப்ப நா கா காலையில சமைக்கும் போது மணி ஏழு அந்த டைமே ஃபுல்லா நா குளிச்ச மாதிரி வெளிய வரே
ஆனா இங்கல்லா காலையில இருந்து மழ பெஞ்சிட்டு இருக்குங்க தோழி எங்க வீட்லல்லா
பேஞ்சது ஆனா அது அது மழ பெஞ்ச சுவடே தெரியல
ஓ சேரி சேரிங்க தோழி சேரி சேரிங்க தோழி சேரிங்க தோழி குடுக்கப்பட்ட நேரமு முடிஞ்சிருச்சு ச்சு இன்னொரு‌ வாட்டி வாய்ப்பு கிடச்சா கண்டிப்பா பேசலா நன்றிங்க தோழி